இரா
கேக்குது கேக்குது
உ
இந்த அக்கா நீங்க ஒரே மாரிதா கொஞ்சோ அப்டியே ஸ்டார்ட் பண்ணிருக்கா
புரில
ரிட்டன் கிஃப்ட் தி
ஆ பாத்தே பாத்தே டி
கட்ச் மினிமம் திய
ஆனா எனக்குனு நைன்டி நைன் ருபீஸ் போட்ருக்காங்க அக்கா வாங்குவாங்கள எனக்கு ஐ மீன் ரொம்ப ரி ச்சானவுங்க தா வாங்குவாங்கல்ல நைன்டி ஃபைவ்ரூபீஸ் ப்ளஸ் போட்ருந்து பாத்தே
ஆமா அது இப்ப இருக்க ட்ரெண்டிங்கே இப்ப தா கையோடு இதுனு பாக்ஸா அது இதுனு ஆ வாங்கறாங்க
ஆனா இது நல்லா இருந்துச்சு பாக்க இது நல்லா வந்து புதுசா நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த ஒரே ஒரு இத இவ்ளோ அமௌண்ட்ன்னா வாங்குவாங்களா இப்ப
முதலிது ஆ அதுல வந்து அவரு ஏத்தி வச்சிருக்கது பீஸ் கங்கு அஞ்சு ரூபா தான்
அப்டியா
நீ இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தே ஆ அது நூறு நூத்தி பத்து ரூவா விக்கிறா அந்த ஜாமானயே
ம் ம்
வாங்க வாங்கறதுல இருந்து ஒரு இதுக்கு அஞ்சு ரூபா வக்கிற அவ்ளோ தா
ம் ம் ம்
எரநூத்தி பத்து ரூபா இருபது ரூபா விற்கிறாங்க நாம யார்ட வாங்குறோனு இருக்குல விக்கிறோ ஏனா இனிஷியல்லா வா ங்க அஞ்சு ரூவா கெடச்சா போதுனு இருக்குது அதுல அதுக்கப்பறமா ஆமா கரெக்ட்டு தா கா ஏத்திகிலா ன்ற மாரி ஆனா அதையு அந்த வீட்ல பாக்குறதுக்கு நூத்தி பத்து ரூபாய் நூத்தி பதினஞ்சு ரூபாய் வக்கிறாங்க அது ஒரு ஜார் மட்டுமே அப்டி இல்ல ஜஸ் ஸ்டார்ட் வித்து தேர்ட்டி ஃபைவ்ன்னு சொல்றாங்க ஆனா வெளியவே உள்ள போய் பாத்தோம்னா அந்த வளையல இந்த ஃபிரிட்ஜ் மெக்னெட்டு அது மட்டுமே சொல்றாங்க
ம் ம் ம்
இப்ப அந்த ஃபிரிட்ஜ் மெக்னட்டு அதனோட பாட்டில் வருது
ம் ஃப்ரிட்ஜ் மெக்னெட்டா இருக்கா
நம்ம இதுக்குள்ள போட்ருக்கோ மாம்பழோ ஏன்டி
புரில என்னடி
நீ ஒரு மாம்பழோ எவ்ளோனு கணக்கு பண்ற
மாம்பழம் வாங்கன்தா
அதான் ஒரு மாம்பழம் இத்தனை அதான் ஒரு மாம்பழம் இத்தன ஒரு ஒரு மாம்பழம் இவளோ கணக்குன்னு வெப்பிங்களா இல்ல மொத்தமா
எங்க மா இதுக்கு கேக்குறியா
ஆமா ஏன்னா இந்த ஃபரிட்ஜ் மேங்க்னெட்டோட ஃபரிட்ஜ் மேங்க் ம் கொஞ்சம் சேத்து வருது மஞ்சள் குங்குமம் ஃபில் பண்ணி குடுத்தா பதிமூன்னு ரூபா ஃபில் பண்ணாம குடுத்தா பத்து ரூபா
ஃப்ரிட்ஜ் மேங்க்னட்டோட சேத்தா
ஃபிர்ஜ மேக்னட்டு ப அந்த மஞ்சள் குங்குமம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து ட்ரெண்டியா இருக்கு கிளாஸ் பாட்டல் மாறி இருக்கு
ஓ குட்டி குட்டி பாட்டில் வருமே
ஆ குட்டி குட்டி பாட்டலோட அவ ஏதோ ஒரு ஹோல்சேல்ல பாத்துட்டு சொன்னா
ம் ம் ஏய் நாங்களா இன்னொரு ரிட்டன் கிப்ட் நாங்க வந்து இன்னொரு இது பண்ணலடி பண்ணல இன் தெ சென் மாம்பழம் வந்து நாங்க அதான் எங்க ஆயா வீட்டுல கேட்டு போடலாம்னு இருந்தோம் ஆ அவங்க என்னா சொல்லிட்டாங்க புரியல
அப்போதான் நீங்க எங்களுக்கு ஆர்டர் குடுங்க மேடம்
ஹ சரி அதுதான் நான் கார்த்திகிட்டப்ப கேக்குறேன் இது சக்கர தான் போடலான்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வந்து
உனக்கு ஓகேவா பாரு ஏன்னா இப்போ இதுவா இருக்கு இது மொ இப்ப போடுற மாதிரியே ஏதாவது ஆ மார்கெட் இல்லனா எங்கிட்ட ஒரு பிக்சர் இருக்கு அனுப்புறாங்க மகாலட்சுமி அப்புறம் நிறைய சா அப்ப பிக்சர் இருக்கு
ம் ம் ம் ம்
அதுல வந்து நானா என்னோட இப்ப வாட்ஸ்அப் எல அனுப்புறேன் அதுல கால் இது நல்லா இருக்கா அப்படின்றமாறி நீ சொல்லு ஐடியா இருந்தா நான் வந்து அத ஆர்டர் போட்டு உனக்கு எப்டிங்கன்றது
எத்த சரி அனுப்பு எப்படி இப்ப வந்து ஃபிரிட்ஜ் மேக்னட் மட்டுமா ஃபரிட்
இல்லடி ஃபிரிட்ஜ் மேக்னட்டோட உனக்கு அந்த வாட்டரு பாட்டிலு ஆ சார் வா போடலன்ற பாரு அந்த குங்குமம் மஞ்ச குங்குமம் ம் ஆ ஃபில் பண்ணாம குடுக்கும் போது இது ஆ நம்ம வந்து அந்த இந்த குங்குமம் வாங்கி போட்டு எல்லாமே பேக் பண்ணி கவரோட போட்டுக்கரா மாதிரி இருந்தா பதிமூணு ரூவான்னு நினைக்கிறேன்
அப்படியா சேரி சேரி நா கேக்குறேன் நா எனக்கு என்னன்னா அப்படி மஞ்சள் குங்குமோ வேணா மோஸ்ட்லி மஞ்சள் குங்கும் இது பண்ண மாட்டோம் நாங்க வந்து காது குத்தரிசி இருக்குல்லடி எங்களுக்கு
அது மாதிரி குடுத்தா கூட அழகா இருக்கும் நா இப்ப உனக்கு உ வாடஸ்அப்புக்கு அனுப்பிருக்கேன் பாறேன்
அப்படியா தோ இரு பெருக்குறேன் அப்புறம் நா இங்க உட்டுட்டு போன நா மெரிச்சின்னு போயிடுவேன் இந்த ரூமுக்கு வந்திரும் அதுதா சரி நா போய் பாக் அதான் நான் அதான் யோசிச்சேன் நா ஏதா இவங்களுமே இவங்கல அந்த விஜயாண்டி எல்லாம் அந்த அந்த வாட்டர் பாட்டல் போட்டதுனால அதாவது டிஃப்ரெண்டா குடுங்க டிஃப்ரெண்ட்டா குடுங்கான்னாங்க டிஃப்ரெண்ட்டா இல்ல சரி நம்ம சொன்ன மாரி சக்கரனா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க இப்ப சாத்து குடில்லா தூக்கி போட்டுருவாங்க மாம்பழம் அதுக்கோசம் அப்ரோ வந்து சரி நம்ம சக்கர ஓகேன்ற மாரி நாங்க யோசிச்சு வச்சிருந்தோ
ஒரு சர்க்கர பாக்கெட் எவ்ளோ உங்களுக்கு
தெரியல அது மாமனார் போய் விசாரிக்கணும்ன்னாரு அவுங்க அங்க போய் தா அவர் எப்பயுமே வாங்குற கடையில வி விசாரிக்க சொன்ணாரு இதையும் பாப்போம் பாத்துட்டு ஒரு சின்ன கவரா அப்ப அது என்ன சக்கர பாக்கெட் போட்டு காது குத்து அரிசி வச்சுதா எப்படியாருந்தாலும் நாங்க தரப்போறோம்
ம்
ஒரு கவர்ல அதுக்கு பதிலாக இது காது குத்தரிசி வச்சு இந்த மாரி வச்சாலுமே ஃப்ரி்ட்ஜ் மேக்னட்னா அவுங்க எங்க வேணா ஒட்டிக்கலா சாமி படம்தானே அந்த மாரி அவசியம்
அது வந்து இப்போ நம்ம பாட்டல் இல்லாம வர்றதுனா இன்னும் கொஞ்சோ கம்மி ஆகுனு நெனைக்கிறேன்
நா அதுக்குதான் என் மஞ்சள் குங்குமல்லா வேணாம் ஏன்னா மோஸ்ட்லி இப்ப நம்ம வச்சு குடுக்குரோன்டி அது சாங்கியம் அ வர்றது அந்த டப்பால வர மஞ்சள் குங்குமம் வந்து கெமிக்கல்னு யாரு மே பெருசா யூஸ் பண்றதே இல்ல நம்ம வீட்ல வாங்கி வைக்க வைக்கதுமே அப்படியேதா இருக்கு இப்ப நம்ம ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் பாத்திருக்கேன் அப்ப இந்த மஞ்சள் கும்குமம் அந்த டப்பாவ கொட்டிட்டு நல்ல மஞ்சள் கொஞ்ச நல்ல ஒரு குவாலிட்டியான மஞ்சள் குங்குமம் வச்சு தராங்க
அதுல கொஞ்சமா குங்குமம் குடுத்தோம்னா அது வாசனையா இருக்கு திறக்கும் போதே அதனால த போதே அவங்களுக்கு அந்த சரியா குவாலிட்டி அதனால வ இருக்கு ராத கிருஷ்ணாவும் ஒண்ணு இருக்கு அத மாதிரி ஒண்ணு இருக்கு
ம் ம் ம் ம்
ம்
சரி அதுதா பாப்போம் அ பாத்தது பண்ண
ம்
தைரணி வர சொல்லு ந பையன் மணிக்கு அழுதுனு அழுதுனு போனா போல இருக்கு
ம்
அ கிட்ட கேக்குறேன் ரிட்டன் கூப்ட்டுட்டு என் பையனும் அழுது போனா
ம்
நான் இன்னைக்கு போல என்னன்னு சமூகம்ல எனக்கு அது கைக்கால்லாம் வலிக்குது ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இப்ப இருக்கு ப நார்மலா வேல செஞ்சாலே எனக்கு பத்துமா ஒரு ஒரு வேலைக்கும் கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்து செஞ்சா தான் என்னால முடியும்
ம்
நீ இன்னும் ஒன்னும் செயல பெருசா என்னதோ வீடு எல்லாத்தையும் ஃப்ர்ஸ்ட் பெருக்கிட்டு தா கொஞ்சோ சப்பாத்தி போட்டன் வேற எதுவும் பெருசா செய்யல பசங்கள வச்சுன்னு சுத்தி தின்னத்து குளிக்க ஊத்தணும் அது என்னன்னே தெர்ல அதா அந்த அயன் டெஃபிஷியன்சி இருக்கா என்னன் தெர்ல ஒரு டயடு ஃபீலிங்லே போகுது ஆனா மக்கள்லா சேந்து செஞ்சுக்கிட்டே தா இருக்காங்க ட்றாங்க காலைலர்ந்து எனக்கு அவ்ளோ பசி ஒரு சப்பாத்தி குடுக்கலங்க எனக்குன்றாங்க நா எங்கடி குடுக்கல குடுத்தன்டி நா வச்சே எனக்கு ரெண்டு சப்பாத்தி பசங்க சாப்ட்டா அப்டி இப்டின் பி ச்சி வெச்சிருந்தது நா அத மட்டு தா போட்டு இப்ப நா சாப்ட்டே நா சாப்ட்டே எனக்குமே மயக்கமா வந்துர்ச்சு அவுங்க எ சின்னாயா வந்தாங்ளா அவுங்ளுக் போட்டு குடுத்துட்டே கார்த்திக்கு ஒரு மூணு சப்பாத்தி போட்டு குடி த்தாங்களா அப்பாவ்க்கு ஒரு நாலு சப்பாத்தி
ம்
என்னனே எனக் புரியில நீ சாப்டுமான்ன இதுக வரேன்னாங்க அப்பவே சூட்டோட சூடு செய்யும் போதே இதுனா கூட கொஞ்ச மாவு திடீர்னு டக்குனு பெசஞ்சு கூட உருட்டி குடுத்தர்ணு என்ன தா வந்து திட்டிக்கிட்ருந்தா என்னாலயு முடியில எங்க எங்க ஆயா கிட்ட எங்கம்மா என்னதா அவுங்க மாமியார்கிட்டலா எனக்கு வயசாவ்து முடியிலன் புரிஞ்சுக்க மாட்றாங்க நா எங்கம்மாட்ட சொல்றே எனக்கு வய்சாகுதுமா நீ புரிஞ்சிக்கோமான்ற தேட்டிடி முப்பது வய்சுக்கே முடியில ஒடம்பு இன்னு வந்து கொற காலத்தெல்லா தள்றதுல்லா வந்து பெரிய விஷ்யமா இருக்கு போலருக்கு அம்மா இருரும்பறங்க சொல்றி இவ ஃபோன வேற எங்க வெச்சன் தெர்ல அத தா நா தேடிக்கிட்ருக்கே என்னன்ன ஃபோட்டோ இருக்கு ராதாகிருஷ்ணர், சிவனா ஹலோ ஹலோ இ ஹலோ ஹலோ